இல்லங்க மேம்
நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லாருக்க மேம் நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்க அம்மா எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்காங் மேம் அதா மீன் வாங்குனாங்க வாஷ் பண்ணிட்ருக்காங்
உங்க வீட்ல எப்டி மீன் வெப்பீங்க உங்களுக்கு தெரியுமா அம்மா சொல்லி குடுத்த பால் ஃபாலோ பண்ணுவீங்களா
தெரியு தெரியும் மேம் தெரியும் மேம் மீன் கொழம்பு புளிதா மேம் ஆ எங்க வீட்டு புளி கொஞ்சொ புளிக்கு அதனால அதுல கொஞ்சோ கடையில வாங்குன புளி கொஞ்சொ மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்குவாங்க
ம் உங்க வீட்டுக்குள்ளைன்னா நீங்க பண்றதா
இல்லல்ல வீட்டுக்கு பின்னாடி மரொ இருக்கு புளியா மரொ வர்து மாங்கா மரொ ஆமா எங்க வீட்ல இருக்க கீழ விழுற புளி அது புளியம்பழத்த தா ஒடச்சி இது க கொட்டையெல்லா எடுத்துட்டு வச்சுப்போம்ல அத மாரிதா
ம் ம்
அது ஊற வச்சுட்டு அ வெ தக்காளி போட மாட்டாங்க மேம் புளி கொழம்புக் அம்மா தக் சி சாரி மீன் கொழம்புக்கு போட மாட்டாங்க
ம்
சின்ன வெங்காயொ சின்சின்தா நறுக்கி வச்சுக்கிட்டு ஆ மீன் அவ்ளோதா வேற எதுல தேங்கா அரச்சு வச்சுப்பாங்க தனியா ஆ புளிய கரச்சிட்டு அதுல உப்பு போட்டு மெளஹாத்தூள் போட்டு நல்லா கரச்சிட்டு தேங்கா சமயத்துல அதுலயே போட்டு கரச்சு வச்சுருவாங்க கரச்சிட்டு எண்ணெ ஊத் தி வெந்தியம் போட்டு சின்ன வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு கருவப்புல போட்டு எல்லா நல்லா வதங்குனதுக்கப் பறொ அந்த கரச்சி வச்சிருக்கோல்ல அந்த இத எடுத்து ஊத்தி ஆ கொதிக் கிற நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுல மீன போட்டுருவாங்க மேம் அவ்ளதா
கொதிச்சி நல்லா கொதிச்சி முடிக்கெணுமா இல்ல
ஆ நல்ல கொதிக்கெ இல்லல்ல கொதிக்கிணு நல்லா கொதிச்சதுக்கப்பறொ மீன் போட்டு மீன் வெந்ததுக்கப்பறொ ஆஃப் பண்ணிட வேண்டியதுதா
சேர் சேரி ஓகே சிம்ப்புள் ப்ராசஸா தா இருக்கு
ஆமா ஆனா நல்லா சூப்பரா இருக்கு மேம் எங்க வீட்ல மாங்கா மரொ இருக்கறதால மாங்கா போடுவாங்க எப்பவு அதனால இந்த க்காளி ரொம்ப போட்றதில்ல அந்த மாங்கா போட்டு இந்த புளிப்பு இதுலயே தக்காளி புளிப்பு சேந்தா ந ரொம்ப இதா இருக்குன் சொல்ட்டு போட மாட்டாங் ஆனா எங்க மாமியார் வீட்லேல்லா ம் தக்காளி பச்ச மொளகால்லா போடுவாங்க
பச்ச மொளகா போடுவாங்களா
ஆமா மீன் கொழம்புக்கு பச்ச மொளகா ஒன்னே ஒன்னு போடுவாங்க அது மேரி தக்காளியும் போடுவாங்க பூண்டு போடுவாங்க பூண்டு வந்து அ உருச்சியும் போடுவாங்க சமயத்துல ரெண்டு லேசா தட்டி அந்த ஸ்மெல்லு தெரியிற தேவ தட்டி போடுவாங்க எங்க வீட்ல சிம்ப்புளாதா பண்ணுவாங்க ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு எங்க வீட்ல பண்றதுதா அங்க பண்றது கூட அவ்ளவா நல்லா இருக்காது இங்க பண்றதுதா நல்லா இருக்கு
அதுவு அந்த அந்த புளி மாங்கா இதுல வந்தது
அதுதா மேம் அதுதா நீங்க எப்டி வெப்பீங்க மேம் மீன் கொழம்பு ஆ ஓகே மே
ம் கனட் ஹோர்னினா